ஹலோ ஆ என்ன என்ன பண்றீங் நா என்ன அப்பிடியே வேலை முடிச்சுட்டு மழவர மாரி இருந் ச்சி வீட்டில் இருக்கஸ் சாம்பானம்ல்லா எடுத்து வசிட்டு அப்பிடியே உக்காந்துட்டுருக்கே காத்து நல்லா வீசுது அப்பிடின்ட்டு
ஆ இங்கேயே அதேதா மழவர்ற மாதிரி ஒரே இடறிக்கிட்டு மின்னல்லா மின்ட்டு இருக்கு ஆனா என்னு மழவரல ஆனா கரண்ட்டும் போயிடுச்சி பட ரொம்ப வந்து ஆனா குளிர் காத்து நல்லா அத அதாவது சில்லுன்னு காத்து சூப்பராடிச்சுக்கிட்டு இருக்குது
ஆம்மா ஆம்மா ஆமா யூபிஎஸ் இருக்குமே இல்லையா
யூபிஎஸ் இல்ல இது சோலர்தா அதிலியே ஒரு நாலஞ்சுப்ப லைட் எரியுற மாரி கனெக்ஷன் குடுத்துவச்சிருக் க்காங்க சோ அந்த லைட்டுலே எரிஞ்சிட்டு இருக்க ஃபேன் ஓடிச்சு அப்டினா லைட் எந்த லைட்டும் எரியக்கூடாது ஹ அந்த மாரி கனெக்ஷன்
ஓகே ஓகே ஓகே அப்ப விடி விடிய தாங்காது
தூங்கிறப்ப வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு தான தூங்குவோ லைட்டு போட மாட்ட நானு ஆன ஃபேன் பாத்தனா ஒரு ஃபேன் மட்டும் ஒடும் முடியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரோ ஒரு நாலு மணி நேரோ ஓடுன் நெனைக்கிறங்க ஃபேனு ஆனா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிருணு லைட் எதும் போட கூடாது து வை ஃபை கனெக்ஷனு நா குடுக்க முடியாது அப்டின்னா வை ஃபை கனெக்ஷனுக்கும் அப்டிதா எல்லாமே ஆஃப் பண்ண தா வை ஃபை கனெக்ஷன் வரும்
வை ஃபை கனெக்ஷன் அவ்ளோ கரண்ட் இழுக்காதே
ஆ இழுக்காது அது என்னமோ வேற ஏதாவது ஓடிச்சு அப்டின்னா வை ஃபை கனெக்ட் ஆகறதில்ல அது ஒரு வயர் அத்தோட இருக்கு அது அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்குது
செரி ஓகே இங்கேயு பாப்பா கோயிலுக் போய்டால் அதனால நா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கற
ஓ ஓகே வக்
அத்த வெழுத்துட்டு போய்ட்டாங்க கோயிலுக்கு சாப்பாடு மதியோ சமச்சாங்கன்னு சொன்னல்ல சமைக்கல அங்க விருந்து வீட்ல இருந்தே கொண்டு வந்திருந்தாங்க மிச்சமான சாப்பாடெல்லா அதே சாப் நைட்டுக்கும் அந்தா உருளக்கெழங்கு ஃப்ரை மட்டும் பண்ணி வச்சிட்டு போனாங்க அத்த
ஆ
சாப்ட அவுங்க கோயிலே சாப்ட்டு வந்துருவாங்கன்னு நெனைக்கிற
ம் ம் ம் ஆமா ஆமா ஆமா செரி இந்த கரண்ட் ஆனா இப்பத்திக்கி வர மாரி இல்ல எரடிக்கிட்டே இருக்குது
இங்க போச்சு வந்துருச்சு இங்க வ பாப்பா பொறந்தப்போ யு பி எஸ் மாட்டிகிட்டோ யு பி எஸ் ஸின்ன மாட்டிருந்தீங்னா அப்பயே கம்மி வெலேல் மாட்டி இருக்கலா
இருக்லா அது இது பண்ணிச்சு இது சோளா இருக்குங்கட்டி அது அப்
ஏனா நம்ம ஊர்ல எல்லா நின்னுதுன்னா மழ காலத்துக்கு வெட் டி வி டியே வரதில்ல
ஆமா
நம்மளுக்கு வெளிய படுத்தாலு ஃபேன் இல்லா தூங்க முடியறது இல்ல
ஆமா இன்னொன்னு
அந்த சவுண்டாவது நம்மளுக்கு வேணு அப்புடியே பழகியாச்சு
ஆமா அது பாதி போத்தி போத்தாம அது எதுக்குதா போத்துறோம்ன்னு தெரியாது ஆனா போத்தி பா பாடுத்தாதா தூக்கோ வரு
ஆமா
ம் இங்க மழ அங்க மழ பேஞ்சுதாம்மா ஆ ரெண்டுமே ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி இங்க பேஞ்து
ம் மழையெல்லா காணோ
ம் ம் ம் என்ன மழ பேஞ்சுதுன்னா கொஞ்ச ரொம்ப வெயில் மத்தியான நேரத்துல எல்லாம் பாத்
ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு மழ பேஞ்சுதுன்னா நல்லா மழ பேஞ்சுதுன்னா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு லைட்டா பேஞ்சுதுன்னா நேத் எச்சா வெயிலாத்தா இருக்கு
ஆமா அப்புடித்தா இருக்கு கொஞ்சோ வந்து இல்ல அது இனிமேல்தா சாப்பன்னு சேரி நாம சேர் ஃபோன் வந்துச்சு நாம பேசிட்டு போலா அப்டின்னு நா வந்த நா அம்மா வீட்லியு ஃபோன் பண்ண அங்கயு அப்புடிதா எல்லா பக்கமே வந்து கரண்ட் போயி இதா இருக்கு மாரிட்டு இருக்குது
இங்க போச்சு ஆனா ஒரு பத்து நிம்ஷத்துல வந்துருச்சு ஏன்னா அதிகமா கரண்ட்டு நீக் இருக்குற ஏரியா இதா நம்ம ஊரு கூட கொஞ்சோ சிட் டி சைடுன்னு சொல்லாங்கலா பியூர் வில்லேஜ் த்தியா இருக்குறனால கரண்ட்டுகளா போனா அவ்வளோ சீக்கிரோ வந்து பாக்க மாட்டாங்க ஈ பில இருந்து
ஆமா அது கரெக்ட்டுதா நா இது லைன் போய் அதுக்கு ஒரு பத்து மட் பே இருபது மட்டு ஃபோன் பண்ணாதா அவங்க வந்து பாப்பாங்க
இது என்ன போர்ஸ்ல யூ பி எஸ் மாட்டுசுன்னா பாப்பா பொறந்த அஞ்சு நாள் கரண்ட் டு இல்ல நைட்டு ஃபுல்லா அந்த அஞ்சு நாள் கொழந்தய வந்து கொசு கடியில வெளில வெச்சுருந்த அந்த போர்ஸ்ல்லா போய் அந்த அப் பால்லு பத்து நால யூபிஎஸ் மாட்டுச்சு
அ ஆமா ஓகே ஓகே கே அங்கனா அம்மா வீட்ல நாங்க அந்த கொசு கடிக்காம இருக்கற மாதிரி ஒரு வலாயாட்ட இருக்கோல்ல அதுக்குள்ள போட்டு வச்
அப்பல்லா எமெர்ஜென்சிக்கு இல்ல அப் இப்பதான பொறந்தா அதெல்லா
ம் ஆமா ஓ ஆமா ஆம்
அதல யோசிக்கவு இல்ல ஒரு சுச்சுவேஷன் வந்தா நம்ம வாங்கோ ஓ அந்த மாரி ஆகு அப்டின்ட்டு அ நல்லது யோசிக்கவோ இல்ல வாங்கவோ இல்ல
ஓ ஓக்கே ஓக்கே ஓக்கே ஆனா நா ஆனா பாப்பா பொறந்தப்பல்லா சரியான மழை ஆ ஏ ட்ரெஸ்ஸ வாஷ் பண்ணி போடுறப்பமே வந்து மழை அதனால என்ன பண்ணோ ஆ அயன் பாக்ஸ் எடுத்து கொஞ்ச வந்து ஜில்லுனு அவளுக்கு வந்து துணி வேணு அப்டிங்கற போல வந்து அயன் பாக்ஸ்ல கா நல்லா ஒரு தேய் தேய்ச்சு புட்டு ஈர துணி அதுக்கப்புற காய போட்டப்ப ஃபேன் காத்துல கொஞ்ச நேரத்துல ஆ நல்லா வந்து காஞ்சு போயிரு அப்புற அப்டித்தா யூஸ் பண்ணோ ஏனா வந்து மழ காலத்துல கொழந்தைங்க வந்து அட் ட்டு கொழந்தைகலா. ஓ யூரின் போயிட்டே இருக் ஆய் போயிட்டே இருக்கோ அப்டித்தா யூஸ் பண்ணுச்ச அயன் பாக்ஸ்ல வச்சு ஒரு தேய் தேய்ச்சு. வுட்டுட்டு அதுக்கப்புற மறுபடி ஃபேன் காத்துல வச்சு காய வச்சோம்னா கொஞ்ச நேரத்துலயே காஞ்சு போயிரு அப்டி எடுத்து யூஸ் பண்றது அப்போல்லா ரொம்ப படாதபாடு பட் போச்சு
ஆம்மா ஆம்மா இப்போ ஸ்கூல் ரீஓபன் டேட் சொல்லிட்டாங்களா ஓபன் டேட் ட்டு பாப்பாக்கு
ஆ அது என்ன சொல்லலா ஆனா நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க நாளைக்கு போனாதா வந்து எப்ப என்ன ஏது அப்டின் தெரியு அங்க பாப்பாவுக்கு
எங்க பாப்பா திங்க்கிழம வர திங்கள் போய் அடுத்த திங்கள்
ஓ சொல்லிட்டாங்க
ஆம்மா ஆமா எல்லாமே ஆரம்பிச்சிருவாங்க இனி
ஆம்மா ஆமா இனி எல்லா இது பண்ணிருவாங்க இதெல்லாம யூனிஃபாம் லா இருக்கா
ஆ யூனிஃபார்ம் லா அளவுலா எடுத்தாச்சு ஃபீஸ் கட்டனா தா யூனிஃபார்ம் குடுப்பாங்களா கிட்டத்தட்ட இப்பவே அம்பத் தேலாயிர வாங்கிட்டேங்க
ஆ
டெர்ம் டெர்ம்மா கட்றதுக்கு க கொஞ்சோ கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அம்பத்தேல் ரூவா வாங்கிட்டாங்க இந்த இருவத்தி மூணு என்னமோ அந்த இதுக்கு சொல்லி இருக்கறாங்க இந்த இன்ஸ்டால்மெண்டூக்கு இருவத்தி மூன்ரூவா கட்டினா யூனிஃபாம் தரூவாங்களாம் மேலே கட்டச்ச சொன்னாங்க நாங்க காசு இல்லைன்னு
ஆ.
எப்பமே எண்ட்ல தா கட்டிதா இப்ப கிரேட்ல தா கட்டிருக்குது
ம்
இனிமேல்தா போய் யூனிஃபாம் வாங்கணு
இங்கயுமே வந்து யூனிஃபார்ம் அளவு எடுக்கணு வாங்க அப்பிடின் சொன்னாங்க போறதுக்கு நேர இல்ல அது இல்லாம அவுங்க எங்கள வந்த இது யூனிபாம்க்கு கிருத்து அனுபுச்சுட சொன்னாங்க நீங்க இது மட்டு அளவு மட்டு சைஸ் மட்டு சோல்டுர் கெஞ்சோ ஆம் சைசு செஸ்ட் சைஸ்ல்லா நீங்க எடுத்து அனுச்சு உடுங்கனாங்க நாம ஏதாவுது தப்பு பண்ணிட்டம்னா அது என்ன பண்றது அதுக்கு அவங் கூட்டிட்டு போய் அவங்களே எடுக்க சொன்னா கூட இதுனாங்க
ஆமா மா மா ஷாப்
பொரியல் போட்டுங்க ம் ம் சரி ம் அத நாளைக்கு போயிட்டு அங்க கேக்கணு அ யூனிஃபார்ம் இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாரக் போனதா தெரியு ம்
சாம்பார் சட்னியல்லா வச்சாச்சா
ஆ சாம்பாரு ஆ இட்லி பாப்பாவுக்குன்னா வந்த அவுங்களுக்கு சாம்பாரு சக்கரை தா போட்டுப்பாங்க அதுப்போய் ஊட்டணு ம் இந்தா பி இந்த பெண்ணு பாப்பாக்கு நீ அள்ளி ஊட்டி கூட்டிட்டு வருந்துருவாங்ளா
ஆமா ஆமா அப்பிடின் தா நெனைக்கிறேன் அங்க பெருசா கூட்டத்துல சாப்ட முடியுமானு தெரில எல்லா தட்டத்துல தா வாங்கி சாப்புற மாரி இருக்கும் அது முறை காத்து வேறயா எப்டி என்ன செய் சேஷன்ல சாப்பறாங்கன் தெர்ல அதுவு அங்க பொதுவாவே கோயில்ல வர சாப்பால்லா ரொம்ப காரமாதா இருக்கும் சூடா குடியி
ம் ஆமா காரம்மா இருந்தா கொஞ்ச சாப்புறதுக் கனுவா
ஹ கெழந்தைங்க சாப்புடவே எப்டியோ சாப்புடமாட்டா தண்ணி வேணும்பா ரசம் மட்டு சாப்புடுவானு நினைக்கிறேன் அதுமே ஒருவா ரெண் டுவா என்ன பண்ணுவா தெரில்ல ஏன்னா கோயில் எல்லா போனா அவசர அவசரமா இந்தத சூட் ட்ல நம்ம நாளாயே சாப்புட முடியாது
ஆமா இன்னொன்னு காரமா இருக்குது சூடா இருந்ததுன்னா எனு வாய் ஹே ருசியும் தெரியாது காரம் சு அது இது மட்டு தா தெரியும்
சூடா சாப்புடதா புடிக்குது எனக்குலாம் ஆரி சாப்டாத புடிக்கிது
எனக்கும் அந்த வெதுவெது போல அது இன்னொன்னு என்ன தெரியுமா நாம வந்து தோசை சுட் அதுக்கப்றோ கடசில அந்த ஆறுன தோச இத திங் திங்கிற மாதிரி நம்மளுக்கு சுச்சுவேஷன் அமயு சூடா சுட்டு போட்டு சாப் சொல்ற அளவுக்கு ஆல் இல்ல அதனால நம்மளுக்கு வந்து அப்டி சாப்டு சாப்டு பழக்கிம் போச் நம்ளுக்கு சுட்டு போட்டா நல்லா இருக்குன் தோணும் நம்ளுக்கும் சூட சாப்ற மாதிரி சோ நாம ஆறிப்போய் ஆறிப்போய் தின்னு தின்னு எல்லாமே ஆறி போய் தின்னா நல்லா இருக்குங்கிற மாரி நம்ம வந்து அப்டி பழகிட்டோ அவ்ளோதா
உம் அந்த ரீசனுக்காக இல்ல எ சூடா சாப்ட்டா நாக்கு ஒரு மாரி எரியு அந்த டேஸ்ட்டு தெரியாது
உம் ஆமா
அதுதா நம்ம பொறுமையா சாப்லாம் டேஸ்ட்டு தெரியு அதுக்காகத்தா சொல்றது அது ரொ ரொம்ப சூடானு சொல்றது இந்த கோயில்லலே ரொம்ப சூடா போடுவாங்க அ கும்பாபிஷேயத்தப்பலா போனீங்கன்னா ரொம்ப சூட போடுவாங்க அந்த மாதி இது எனக்கு புடிக்காது கொஞ்சோ லைட் சூடோடருந்தா ஓகே சாப்பிட க்கு கம்ஃபட்டபுல்
இருக்கு கண்டிப்பா இருக்கும்
ப்ப தனியா போனதுக்கப்புறம் ம் ம்‌ எதுவு அண்ணே எதுவு ஹெல்ப் பண்றது இல்லையா
அதெல்லா ஒரு ஹெல்பு பண்ணி ஆ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு நா ஹெல்ப் பண்ணிட்டே ஹெல்ப் பண்ணி பண்ணிட்டுண்டு ஹெல்ப் பா இது ஓராயிரம் ஹெல்ப் பண்ற மாரி பேசுவாங்க அதனால வந்து ஆமா அதனால
தோ ஒராள் ஊத்துனா ஒரு நாலு சட்னி வச்சு சாம்பார் வெக்க
நா எங்க இல்ல எப்டி இருந்தாலு ஆபீஸ் வந்து மார்னிங் ஒரு பதினோரு மணிக்கு தா ஆரம்பிக்குறாங்க அப்டின்னு அந்த நைட் ரொம்ப நேர ஆகு ஏன்னா கிளைண்ட் ஃபுல்லுமே நைட் வேற கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க போல சொன்னால் நைட்ல்லா கொஞ்சோ வந்து வேல அதிகமாருக்கு
எவ்ளோ மணி வர இருக்குரு
அது காலேலங் கூட அப்பப் இப்ப ஃப்ரீயா இருப்பாங்க நைட்டு பாத்தன்னா வந்து அந்த ஏழு மணி எட்டு ஒம்போதுக்குள்ளலா கொஞ்சோ பிஸியா த இருப்பாங்க அதுக்கப்றோ ஃப்ரீயா ஆயிடுவாங்க
ம் ஓகே ஓகே முதல்லல்லா ஃப்ரீயா இருப்பாங்க அப்பல்லா உக்காந்த எடத்தவுட்
ஆமா ஆமா ஆமா ஆமா சோ இன்னொன்னு இப்பல்லா ஆமா ஆ அதனால வந்து நானு விட்றது சேரி நம்மளுக்கு எது வேல செய்யாம இருக்றதே பெட்றோனு ஒவ்வொரு டைம் தோனிரு
ஆனா அது கஷ்டந்தா ஏன்னா அங்க சிஸ்டம்லயு உக்காந்துட்டு நம்ம உக்காந்துரு ருக்க மாரிதா இருக் ருக்கு ஆனா ஒடம்புலா அவ்ளோ சலுப்பாருக்கு
சேரி அப்புறோ என்ன பண்றது பண்ணித்தான ஆகணு
ஆமா யாரோ ஒரு ஆள் ஃப்ரீயா இருக்கும் போது விட்டு குடுத்து பண்ண வேண்டிதா
ஆமா அப்புடித்தா ஓட்ணு
ம் சேரி சேரி சேரி நாளைக்கு கூப்புற சேரி பாய் ம் ம்
ம்